ஹலோ
ஹலோ மேம் கேக் ஹலோ கேக்குதா
கேக்குது தோழ
ஆஹா ஓகே மேடோ என்ன மேடம் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழர் நீங்க சாப்ட்டீங்களா தோழர்
ஆ சாப்ட்டே சாப்ட்டே என்ன பண்றீங்க ஒர்க்கா
ஆமா தோழர் கொஞ்சோ வேலையா இருந்த தோழர்
ஆ ஓகே ஓகே ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா
நா ஒர்க் பண்றே தோழர் வேலைக்கு போறே தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போறே தோழர் நீங்க
நானு சேம் தா ஆ தனியார் நிறுவனத்தல ஒர்க் பண்றே
செரிங்க தோழர் ரொம்ப நன்றி தோழர் சொல்லுங்க தோழர் இன்னிக்கு எத பத்தி பேசலா உங்களுக்கு
அம் ஒரே நிமுஷோ மேம் மேம் ஒரே நிமுஷோ
ஆ சொல்லுங்க தோழர்
ஹலோ கேக்குதுங்கலா
ஆ நல்லா கேக்குது தோழர் நீங்க பேசுங்க தோழர்
ஆ எப்டி போச்சு இன்னைக்கு சண்டே
இன்னைக்கு நல்ல போச்சு தோழர் இன்னைக்கு கொஞ்சோ வெளியிலல்லா போயிட்டு வந்தோ தோழர் தஞ்சாவூர் வரயு போனோ வெளியூர் வர சுற்றுலா சும்மா ஒண்டே ட்ரிப்பு மாரி வெளியில போயிட்டு வந்தோ தஞ்சாவுர் வரயு தோழர் குடும்பத்தோட போயிட்டு வந்தோ
ஆ செரி ஓகே
சந்தோழனால செரி வெளியில போவோ அப்டின்னு இன்னைக்கு அழச்சிட்டு போயிட்டு தஞ்சாவூர் மணிமண்டபம் பூங்கா அப்றோ சரஸ்வதி மஹால் அரண்மனை இந்த மாதிரி இடத்தல்லா அழிச்சுரு ஆமா தோழர் ஆமா தோழர் அங்க போயிட்டு அப்டியே போயிட்டு இப்பதா ஒரு கொஞ்சோ லேட்டா தா வந்த தோழ்
ஆக்ஸலி நிங்க என்ன ஊர் மேம்
தோழரே இதுல சொல்ல கூடாதுனு சொன்னாங்க
ஓ அப்டிங்களா ஓகே ஓகே சாரி சாரி அதெல்லா ஓகே சாரி இல்லல்ல நா பேசுன இது தரியு பசங்கிட்டலா அவங்களா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதனால தெரியாது சாரி‌ங்க
ஆ சரிங்க தோழி இல்லல இதுல ஒன்னு சொல்றதுல்ல எனக்கு ஒன்னு இல்ல நா வந்து திருவாரூர் தோழர்
ஆ சேர் ஓக்கேங்க நா வந்து இப்ப இங்கதா பாண்டிச்சேரி ஆ ஆமாமா
என்னதவர ப்ப நம்ம ஏதாது பயனுள்ளதா ஏதாவது பேசுவோமா தோழரே
பேசுங்க தாராளமா
ஆ சரிங்க தோழரே இன்னிக்கு ஓ இன்னிக்கு சண்டே தா நா வந்து யேதா நான்வெஜ் தா தோழி ஆன காலையிலய சமைச்சு ச்சு எடுத்துட்டு போயிட்டோ தோழரே இன்னிக்கு ஒரு நாள் தா நம்மளு வீட்ல இருக் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கு மீன் கொழம்பு வெச்சு மீன் வருவள் பண்ணி அதே எடுத்துட்டு போய்ட் தோழரே அந்த மீன் கொழம்பு சாப்ட்டதுனால மட்டு எப்பவுமே நாங்க பெரிய கோயில் போயிட்டு வரதோட மத்த எல்லா யெடங்களுக்கு போய் சுத்தி பாத்துட்டு
ஆ ஓக்கே ஓக்கே ஓ
உங்களுக்கு எப்டி தோழரே என்ன உங்களோட ஸ்பெஷல் நீங்க சமைப்பீங்களா தோழரே
சமைப்பனா அந்தளவுக்கு பெருசா இல்ல சமைப்ப சின்ன சின்ன இதுல்லா
நீங்க என்ன ஸ்பெஷலா செய்வீங்க தோழரே எனக்கு எதா அது நீங்க செய்யறதுல எது ஸ்பெஷலோ அத சொல்லுங்க அந்த ரெசிபிய பத்தி சொல்லுங்க
மெம் எனக்கு பெருசாலா அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது என்ன தோச தோச இட்லி எல்லாரு சொல்றது நார்மல் அப்றோ சாம்பார் வெக்க தெரியு
ம் சரிங்கத்
ஆ அவ்வளவுதா மே அப்றோ சட்னி தக்காளிசட்னி அவ்வளவுதா வேற எதுக்கு அப்றோ பெருசா எனக்குது
எப்டி வெப்பீங்க தோழரே தக்காளி சட்னி எப்டி வெப்பீங்க எனக்கு சொல்லுங்க நா சொல்ற அதே மெத்தேடு நீங்க சொல்றது என்ன வேறுபாடு இருக்குன்னு பாப்போ
தக்காளி சட்னியா
ம் ஆமாத்
அ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எண்ண ஊத்தி கடுகு போட்டு அப்புறோ வந்து வெங்காயோ தக்காளி போட்டு வதக்குவோ
ம் சரிங்க தோழா
ஓ வதக்கிட்டு அதுக்கப்புறோ வந்து மொளக்கா இருக்குங்கள காஞ்ச மொளக்கா
ஆமா தோழரே
அத யூஸ் பண்ணுவோஅப்றோ கொஞ்சோ அந்த தெர்ல அது பருப்பு என்னா போர முடியது அதுதான பருப்பு
கடலபருப்பா தோழரே பொட்டுக்கல்லயா கடலபருப்பு அப்பனா அதுதா போடுவாங்க தோழரே
ஆ அதுங்களா சே அது கள்ள பருப்பு ஏது லைட்டாது யூஸ் பண்ணுவோ
ஓ
அது யூஸ் பண்ணிட்டு அப்றோ ப பச்சைமொளகா இருந்தாலு கொஞ்சோ காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலா அப்புறோ போட்டு ஹீட் பண்ண நல்லா வதக்கி எடுத்துக்குட் அப்றோ ஆ மிக்சில ஜார்ல போட்டு அ கொஞ்சோ ஹ சால்ட் யூஸ் பண்ணி அரச்சுதா சூப்பரா வரு ப்ரோ அப்புறோ புதினா ஏதாச்சு இருந்தா கொஞ்சோ ஆட் பண்ணிட்டா கூட ஓக்கே நல்லாருக்கு
ஓ சரிங்க தோழரே சரிங்க தோழரே
ஓக்கே ஓக்கே
நாங்க எப்டி செய்வோனா தோழரே வெங்காயோ ஃபர்ஸ்ட் எண்ண ஊ த்தி வெங்காயத்த நல்லா வதக்கிப்போ தோழரே அதுக்கப்புறோ தக்காளி போடுவோ இஞ்சி பூண்டு ம் கள்ளபருப்பு இருக்குள்ள தோழரே அது போடுவோ இதோடு தொண்டு கருவப்புல்ல புளி இத வச்சி வதக்கிட்டு உப் உப்பு கொஞ்ச சேத்து நல்லா கா ஆற விடு ட்டு அதுக்கப்றோ நீங்க மிக்சில அரச்சி தாளிச்சீங்கனு வச்சிங்கன் தண்ணியா இல்லாம கெட்டியா அரச்சி ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு பெருங்காய தூள் லைட்டா போட்டு தாளிச்சி கொட்டுனீங்கனா வந்து நல்லா இருக்கு தோழி பாக்க வந்து ஒரு மாரி அது வந்து இந்த நறுக்கு நறுக்குனு கடி ஆ அதா நறுக்கு நறுக்குனு கடிகர மாரி இருக்கு தோழிஅந்த மாரி ஒரு சுவையில இருக்கு தோழரே பாத்தீங்கனா இட்லிக்கி சட்னிக்கி கேளு ஆ தோசைக்கி சப்பாத்தி கூட சில நேரம் வச்சி சாப்ட்லா தோழரே
அப்ப அருமையாருக்குன் நனைக்கிற சொல்லு போதே
பாருங்க தோழரே வந்து உங்களோட ஃப்ரீ டையத்துல எப்ப வேணாலு பண்ணி பாருங்க ஆ திக்கா வச்சி சாப்டோனா அது ஒரு மாரி இருக்கு அப்போ பத்து பேரு இருவது பேரு இருக்குறாங்கா ஒரு குடும்பத்துலனா அப்போ வந்து இந்த மாரி செஞ்சி சாப்ட முடியாது தோழரே தனி குடும்பமா இருந்தா ஒரு ரெண்டு மூன்று பேர் இருந்தா இந்த மாரி செஞ்சி சாப்ட்டா
டெஃப்னட்லி பறவஹ புரிது புரிது ஒரு ரெண்டு மூணு பேரு ஓரு நாலு பேர் பேமிலியா சாப்டு சூப்பரா செஞ்சி அது மாரியே சாப்ட்லா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழரே
ஆ அப்புற எனக் இன்னக் சண்டே இன்னக் எனக் எப்டி சண்டே போச்சினா சண்டே ஸ்பெஷல்னாலே நம்ம கிரிக்கெட் தா எக்ஸ்பெஷலி ஆமா சேட்டடே சண்டேனா பேட்ட எடுத்துட்டு இன்னக்கி கிரௌண்டுக்கு போனோ மேம் டென் ஓ கிளாக் போன ஈவினிங்கே த்ரீ ஓ கிளாக் அப்டிதா வந்தோ அதுக்கப் அப்றோ வந்து இன்னக்கி ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்டியே கொஞ்செ பசங்க கூட இருந்துட்டு இன்னக்கி அப்டியே போச்சி இன்னக்கி கொஞ்சம் வெளில போலா தா பாத்த இன்னக்கி நானு வந்து சண்டே தா பாண்டிக் தா போலான் பாத்தோ சோ பட் பெருசா பிளான் வந்து கிரிக்கெட்ல இன்னக் போயிடுச்சி சோ அதனால போ முடியாம போயிச்
சோ வந்து பாண்டிச்சேரில என்னென்ன பார்க்க கூடிய எடங்கள் இருக்கு தோழரே
பாண்டிச்சேர்ல பீச் ராக் பீச்சி
ஆ செரிங்க
அப்ரோ வந்து பிளேஸ் வந்து ஒயிட் டவு அதான் எப்டி சொல்றது இந்த பிரரெஞ்சுகாரங்க இருக்க ஒரு எடோ வந்து சூப்பர் பிளேஸ் நீட் அண் கிளீனா இருக்கு போட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே ஷூட்டான எடோ அப்புற பார்க் இருக்கு நல்லா இருக்கு போட்டா பொட்டானிக்கல் கார்டன்
ஓகே
கர சூப்பரா போது
நான் வந்து வந்திருக்கேன் தலைவரே எங்க தோழ்ரே அங்க ஒரு ரெண்டு எ ரெண்டு முறை வந்திருக்க பாத்தீங்குனா மணக்குல விநாயகர் கோயிலுக்கு ஆஸிரமம் இருக்குல அங்க இன்னொரு பீச் ஒண்ணு ஒரு ஃபேமஸ்சான பீச் ஒண்ணு இருக்கு
ராங் பீச் அதா
இல்ல தலைவரே வேற
மெ ஆ மெரினாவு இருக்கு அங்க ராக் பீச்சி மெரினா ரெண்டு தா இருக்கு
இல்லயே அது பேர் வேற ஏதோ ஒண்ணு வருதே அதாவது கடல்லேந்து போயி ஈ கொஞ்சோண்டு தல ஆற்றிலேந்து போயி அதுக்கப்ரோ பாத்தீங்கனா ஒரு சின்னதா ஒரு தெடல் மாரி இருக்கு
ஹார்பரா
அது பேரு என்னன் இல்ல தோழரே ரொம்ப நாளாச்சு வந்து ஆ ஆரோலி அது மரக் க்கலா மரக்கலம் இருக்குல தோழரே
ஆமா நானு மரக்காலோ பக்கோ சொல்லுங் சொல்லுங்க
மரக்காணத்துல இர்ந்து ஒரு பீச்சு மாறி வச்ச மாரி ஆறு மாரி போயி போட்டு போயி அது வந்து ஒரு திடல் மாரி இருக்கு அந்த எடத்துல இருப்பாங்க
இப்ப கா கடப்பக்கோ சொல்றீங்க நீங்க அந்த கோட்டைக்குலா போயிருக்கீங்ளா
ஆ அந்த கோட்டைக்குலா போனதுல்ல இப்ப தோழரே சும்மா இதுவர அந்த பக்கோ விசிட் வந்தப்ப நாங்க ஒரு தடவ பாத்துட்டு வந்தோ அது வந்து
அப்டிங்ளா ஓகே ஓகே ஓகேங்க
கொஞ்சோ கொஞ்சோ தெரியு ரொம்பலா எனக்கு தெரியாது கொஞ்சோ கொஞ்சோ தெரியு
ஆ
வேற என்ன த தோழரே அங்க வந்து ஸ்பெஷல் என்ன இருக்கு வேற எதாவ்து சாப்பாடு அல்லது உணவு முறை பழக்க வழக்கோ அங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஸ்பெஷல்ட்ருக்கு அது வேண்டா வேற எதாது ஸ்பெஷல் இர்ந்தா சொல்லுங்க இருக்கா தோழரே எதாவ்து
மேம் ஒரே ஒரே நிம்ஷோ வெய்ட் பண்றீங்ளா
ஆ சேரி ஓகே தோழரே
தண்ணி கொஞ்சோ குடிஸ்ட்டு வர
ஆ சேரி சேரி தோழரே நான் பேசிட்ருக்கே நீங்க தண்ணி குடிங்க ஐயயோ நான் அதுலா இல்ல நான் பேசிட்ருக்க நீங்க தண்ணி குடிங்க தோழரே
செரி ஓகேங்க
ம் சரிங்க தோழரே
அது ஒன்னே இது பத்திலா
ஆ சொல்லுங்க ஆ சேரி ஓகே தோழரே நான் லைன்லயே இருக்க நீங்க போய்
ஆ சேரி ஓகேங்க
ஆ சேரி ஓகே பாய்
ஆ ஆஹ்